ஹலோ
ஹலோ வணக்கம்
சொல்லுங்க
ம் என்ன பண்றீங்க ஹலோ கேக் வெட்டியா இருக்கீங்ளா ஏ வேலைக்கி எங்கியு போலீங்ளா இல்ல படிக்கிறீங்ளா
காலேஜ் உன்னு தறக்கல நீங்க
காலேஜ் உன்னு தெறக்கல ஓகே ஓகே நா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு வந்துட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க
எப்ப கால்யாண ஆய்ன்ச்சி
அது ஆச்சு ஆறு வருஷோ ஆச்சு
ஓ ஆறு வருஷந்தானா
ம் ஆறு வருஷோ ஆகுது
டேட் நாபகோ இருக்குதா கல்யாண ஆன டேட்டு
ஏ மறந்துருவாங்களா ஒன்னு ரெண்டு வருஷத்துல கல்யாண ஆன டேட் எல்லாமே
நாப் இருக்குதாதா கேட்டே நீங் மழு மழுப்பாதிங்கோ
யா ஞாபகோ இருக்கே
ம் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா
ஆ ஹவுஸ் ஒய்ஃப்தாம்பா
ம்
ம் அதெல்லா கேக்க கூடாதுல்ல
ஓ கேக்ககூடாதா, நூறு வேணா வேணா இதுலே காட்டுது
ம் அப்றோ நீங்க எந்த என்ன படிக்கிறீங்க எந்த இயரு
பி காம் சி ஏ செகண்ட் இயர் போப்போறே
காம் சி ஏ செகண்ட் இயர் போப்போறீங்க அப்ப ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு ரிசல்ட் வந்துருச்சிங்களா செமஸ்டர் ரிசல்ட்
இன்னு வரல இதுக்கப்றோ இன்னு லேட்டாவு ஒரு ரெண்டு மாசம் ஆவு எக்ஸாம் கிட்டதா வரு ரிசல் நீங்க என்ன
ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஏதாவது அரியர் இருக்குங் இருக்கா
இல்ல இல்ல
ஆள் கிளியரா அப்ப நல்ல படிக்கிற பிள்ளையோ
ஆட்ஸ் தான
ம், ம் அப்ப நீங்க நல்லா மார்க் எடுப்பிங்க நல்லா படிப்பீங்கன்னு நெனைக்கிற
ம்மா ஜெஸ்ட் பாஸ்தா மார்க் லா எடுக்க
ம் ம் டுவெல்த்ல எவ்ளோ மார்க்
டுவெல்த்ல ஃபோர் ஹண்ட்ரட்
ஃப்வ் ஹண்ட்ரட்க்கா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கா
சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு
சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் பரவாயில்ல நல்ல மார்க்கு தா நாங்கல்லா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்குா நா செவன் ஹண்ட்ரட்தா
நீங்க எந்த குரூப்பு
நானு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தா நா பி காம்னாக்கா பி காம்ல ஒகேஷனல் குரூப் வரும்ல
பி காம் ல ஓகேஷ்னல் குரூப்பா அப்படினா
அது வந்து ஜ நா படிச்ச காலேஜ்ல வந்துட்டு பி காம் சி ஏ சி எஸ் இருந்துச்சு ஜென்ரல் ஜென்ரல் கனெக்ஷனா அந்த ஒகேஷனல் குரூப் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் வரு
அப்டியா
ஆமா
எத்தினி எத்தினி டிகிரி முடிச்சிங்க நீங்க
நா ஒரு டிகிரி தா முடிச்சிருக்கே அந்த டிகிரி முடிக்கிறதுக்கே நம்ம படாத பாடு பட வேண்டியதா இருக்கு
டுவெல் அப்படியா
ஆமா ரெண்டாவது படிக்கலயே படிச்சு முடிச்ச ஒடனே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லி ட்டு ஆஞ்சியோ பண்ணாங்க எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லையே
அப்படியா அரேஞ்ச் மேரேஜா
அரேஞ்ச் மேரேஜ்தா ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சோ ஒரு ஒரு மூணு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பறமேட்ட ஒரு வேலைக்கு போயிட்டு சேந்தாச்சு அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணணுனு சொல்லிட்டு சோ படிக்கல
ஓ அப்படிங்கறனால படிக்கல இல்லன்னா படிச்சிருப்பீங்க
அ மே பி வேற ஏதாவது பண்ணிருந்திருக்கலா நமக்கு வந்துட்டு எப்டி சொல்றது எனக்கு கொஞ்சோ வந்துட்டு அந்த மெஹந்தி கத்துக்ணு ஆரி ஒர்க் டை்லரிங் அந்த மாதிரி எல்லா போகணுன் கொஞ்சோ இருந்துச்சு அதுல ஏதாவது நம்ம கத்துக்கிட்டு ஆமா அது ஏதாவது நம்ம கத் டு எனக்கு வந்துட்டு கொஞ்சோ அந்த அ பியூட்டிஷியன் அந்த இதுலலா கொஞ்சோ ஆர்வம் இருந்துச்சு நம்ம வீட்ல வந்துட்டு கொஞ்சோ வந்துட்டு அதுக் கு கோ ஆப்ரேட் பண்ணி இருந்தாங்க அப்டினும் போது நம்ம ஒரு பியூட்டிஷியனா கூட மாறி இருந்திருக்லா பார்லர் வச்சிருந்திருக்லா இன்னு பெட்டரா கூட இருந்திருக்லாவ் சோ அந்த டைமுக்கு வந்துட்டு ஒரு வேலைக்கு போணுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததூனால வேலைக்கு போணு அதுவு ஒரு லைன்ல போணு அந்த லைன் நம்ம படிச்சது வந்துட்டு பி காம் அந்த மாரி இருந்ததுனாலுமே நா போனது வந்து ஹாஸ்பிடல் ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க்குக்கு தா போனே
ம்
ஏ எனக் ஹாஸ்பிட்டல் ஆமா
பி காம் ஹாஸ்பிடல் எப்டி போலா
அது வந்துட்டு எப்டி போனோ அப்டினாக்கா எங்க கிளாஸ்ல வந்துட்டு நாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு சேத்து ஒரு பொண்ணுட ஏமாத்தி எல்லா இல்ல ஒரு பொண்ணுடைய சித்தப்பா வந்துட்டு அவங்கள்க்கு பசங்க இல்ல சோ அதுனால அவுங்க எல்லாருமே அவுங்க பொண்ணு மாதிரிதா கேர் பண்ணி பாப்பாங்க கேர் பண்ணி இது பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு நா வேல தேட்றே அப்டின்னும் போது எல்லாரோட ரெசிமு எடுத்துட்டு போயிட்டு அ அவுங்க வந்துட்டு டிராவல்ஸ் வச்சிருந்தாங்க சோ அவங்களுக்கு கொஞ்சோ நெறைய பேரு தெரியு இல்லையா அதனால ரெஸிம்லா வந்துட்டு குடுக்கும் போது எனக்கு வந்துட்டு அவங்க எறந்ததுக்கப்றோ எறந்துட்டாங்க அவங்க சூசைட் பண்ணி எறந்துட்டாங்க அ கொஞ்ச நாளைக்கப்றோ அவுங்க எ எறந்து ஒரு த்ரீ மந்த் ஆமா அவுங்க சம் ஏதோ அவுங்களுக் காது ஏன்றது தெரியல அவங்களுக் ஏதோ சம் ப்ராப்ளம் சும்மா ஃபேமிலி ப்ராப்ளமா என்னன்றது தெரியல சடனா நியூஸ் வந்தது இந்த மாரி அவுங்க வந்துட்டு சூசைட் பண்ணிட்டாங்க அப்டின் சொல்லிட்டு செரின் சொல்லிட்டு போயிட்டு அவுங்கள பாத்துட்டு அந்த டே ஃபுல்லா வந்துட் டு அவுங்க வைஃப் கூட இருந்துட்டு ஏனா வந்துட்டு எப்டி சொல்றது அந்த எ ஃப்ரெண்டோட சித்தப்பாதான அந்த பொண்ணுக்கு அவர் வந்து எங்கள பொண்ணு மாதிரி பாக்குறது வந்து அந்த பொண்ணுக்கு அவ்ளவா பிடிக்காது சோ நாங்க போய்ட்டு என்னோட அப் அப்பா தா கூப்டுட் போனாரு என்ன என் ஃப்ரெண்டு எங்க அப்பா தா வண்டில கூப்டுட் போனாரு எங்க வீட்டுக்லா வருவாங்க எங்க அப்பா அம்மா கிட்டல்லா பேசுவாங்க எனக்கு ஒடம்பு சரியல்ல ஹாஸ்பிடல்ல நா அட்மிஷன் ஆர் ஆகியிருக்கன்றப்பவு வந்து பாத்தாங்க லைக் பொண்ணு மாதிரிதா பாப்பாங்க பொண்ணு மாதிரிதா வந்துட்டு பேசுவாங்க இது பண்ணுவாங்க அட்வைஸ்ல்லா குடுப்பாங்க
ம்
அட்வைஸ்லா குடுப்பாங்க சோ அவங்க எனக்கு அந்த ஒரு சென்டிமெண்டெலா வந்துட்டு அவுங்க எறந்து ஒரு த்ரீ மந்த் ல எனக்கு இந்த ஜாப்
இதெல்லா எந்த ஏஜ்ல நடந்தது இதெல்லா எந்த ஏஜ்ல
இதெல்லா எந்த ஏஜிலனா டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் முடிக்கும் போது எந்த ஏஜ் இருக்கு நைன்டீன் டு டு்வெண்ட்டி ஏஜூ
ம்
ம் அந்த ஏஜுல நடந்தது அந்த டைம்க்கு எனக்கு இந்த வேல கெடைக்குமே செரி அவரு வந்து வாங்கிட்டு போய் சொன்ன வேலயா ச்சீஸ் ஒரு அவரோடைய ஞாபகார்த்தமா நம்ம இங்க இருந்தே வந்துட்டு ஒர்க்க ஸ்டாட் பண்ணலா அப்டின்ட்டு போய்ட்டு அந்த ஹாஸ் பிட்டல் லைன்ல சேந்த அஞ்சு வர்ஷ் சுமா அங்க ஆனா அவரு சேத்துவிட்ட எடத்துல வந்து எனக்கு நெறையி பிரஷர் இருந்தது கொஞ்சோ நம்ம கட்டண் ரைட்டா நான் வந்துட்டு பேசுவ கொஞ்சோ எதா தப்புனா தப்பு அந்த மாதிரி கொஞ்சோ ஸ்ட்ரெய்ட்டா சொல்லுவ சோ அதனாலயே நம்மள வந்துட்டு நெறைய பேருக்கு பிடிக்காது
ஆ
பிடிக்காது அவ்ங்க வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வடா இருக்குற நம்ம வந்துட்டு நம்ள வந்துட்டு அந்த எட பிளேஸ்ல இருந்து தூக்கணு தூக்கணு அப்டின்ட்டு பாத்துட்ருந்தாங்க நெறையு கஷ் டோலா இருந்துச்சு எப்டி சொல்றது நமக்கு அங்க ரொட்டேஷ்னல் ஷிப் ட்டுதா மார்னிங் ஈவினிங் நைட்டு அந்த மாரி இருக்கு மூணு ஷிப்ட்டு இருக்கூ ஒரு வாரோ மார்னிங்னா ஒரு வாரோ ஈவினிங் அப்புறோ ஒரு வாரோ நைட்டு அந்த மாதிரி வரு ஆனா எனக்கு மட்டும் நைட் டியூட்டி அதிகமா போடுவாங்க அப்ப அப்ப போடுவாங்க யாராவ்து லீவுனா என்ன நைட்டு வர சொல்லுவாங்க அப்டி இல்ல நம்ம ஈவினிங் ஷிப்
நீங்க நல்லா இது உங்ளுக்கு தெரிஞ்சுகிதுன் எக்ஸ்பீரீனஸ்ஸு உங்கள கூப்புறாங்க உங்ளுக்கு புரிதா
புரில
நீங்க கொஞ்சோ நல்லா பண்றீங்கன் உங்குள போட்றாங்கோ
இல்ல அவங்க வந்துட்டு ரிவேஞ் எடுக்கறது நைட்டு ப நைட் டியூட்டி வந்து பணண்டு மணி நேரோ நைட் ஷிஃப்ட்டு எல்லாருமே தூங்குவாங்க நைட் ஷிப்ட்டுல எனக்கு பொறுத்தவை எனக்கு தூக்கோ வராது ஏனா நம் ஒரு எடத்துர்ல வேலைக்கு வந்துருக்கோ நம்ம தூங்கி ட்டோ இல்ல எமர்ஜென்சி நைட்டு ஒரு பேஷன் வந்தாங்கனா தூக்கத்துல சரியா நம்ம பாக்க மாட்டோ இல்ல அவுங்ககிட்ட என்னன்ற டீ டில் வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியாது சோ அதுனால வந்துட்டு நா மேக்சிமம் தூங்க மாட்ட தூங்கவே மாட்ட தூங்குனா தூங்கல சும்மா சேர்ல சாஞ்சிட்டு இப்டி கூடோ அதுக்கா ஃபோன்னூ அங்க யூஸ் பண்ண கூடாது இருந்தாலு நா வந்துட் நைட்ல நா வந்துட்டு இப்போ நா தூங்க மாட்டே எனக்கு தூக்கோன்றது வராது ஆனா அங்க தூங்குறதுக்கூ அலவ்டு் கெடையாது நைட் டியூட்டில ஹாஸ் பிட்டல் பொறுத்த வரைக்குமே யாருக்குமே இருந்தாலு அவுங்கவ்ங்க தூங்குவாங்கன் றது மேனேஜ்மெண்ட்டுக்குமே தெரியு சோ ஃபோன்ஸ் மட்டு நா வந்துட்டு வெச்சுக்கிற ஆ நா ஃபோன் யூஸ் பண்ணாலு லெவன் தேர்ட்டி டுவல் அந்த மாதிரி மட்டு நா வந்துட்டு யூஸ் பண்ற அப்டின் சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டுதா வந்துட்டு யூஸ் பண்ணிட்ருந்த நம்ம வீட்டுக்கு கூட ஃபோன் பண்ணுவோ அங்க லேண்லைன் இருக்கு லேண்லைன்ல கூட நம்ம வந்துட்டு ஃபோன் பண்ணிக்லா
அதுக்கப்றோ
லேண்லைன்ல இருந்து கூட ஃபோன் பண்ணிக்லா இருந்தாலு ஹாஸ்பிட்டல்ல ரெக்காடாகு நம்ம கிட்டயு மொபைல் இரு க்குபோது நம்ம எதுக்கு லேண்லைன்ல இருந்து கால் பண்ணனு அப்டின் சொல்லிட்டு சோ அங்க இருந்து ஒன் இயருக்கு அப்புறோ நானே ஆமா யூனிஃபாம் யூனிஃபாம் குடுப்பாங்க யூனிஃபாம் சாரி யூனிஃபாம் அங்க ஒரு வருஷந்தா செஞ்ச ஒரு வர்ஷத்துக்கப்புறோ நா வேற எடத்துக் வந்துட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்மா நா வேற எடந்தா ட்ரை பன்னம்பட் எனக்கு அகைன் கெடைச்சதூ ஒரு ஹாஸ்பிட்டல் தா நா இந்த எடத்துல நல்லா ஒர்க் பண்றே அப்டின்றத வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க நா ஒரு புது ஹாஸ்பிட்டல் வந்துட்டு லீஸ்க்கு எடுக்க போறமா நீ வந்துட்டு அங்க வேலைக்கி வறியா இங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் இங்க எப்டில்லா இது பண்றாங்கன்றத நீ பாத்துக்கிட்டே இல்லியா ஒனக்கு நல்லா தெரியு அங்கன ஒனக்கு நல்லா தெரியு நீ வந்துட்டு அங்க என்னன்ன சேஞ்சஸ் என்னனு அங்க வந்து
இந்த ஹெல்ப்ர் யார் ஒங்ளுக்கு எல்லா தெரியுன்னு சொல்றது இப்போ ஒன்ன ஆபர் பண்றாங்கலே இவுங்க யாரு ஹெல்ப்பரா
அவங்க ஹெல்பர் கெடையாது இப்ப நம்ம ஒர்க் பண்றோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு போது நம்மள மானிட்டர் பண்ணுவாங்கல்ல அது ஒரு டாக்டரொடய அசிஸ்டன்டு
ஃப்ரண்ஸு
ஆமா அசிஸ்டன்ட் ஆ அவுங்க புரில
எனக்கு அதல்லா தெரியாது நா சின்ன பையயல
ஆ டாக்டருக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்கஅப்றோ ஹெச் ஆர் மேமூ இருந்தாங்கல்ல அவுங்க ஏ அவுங்க வந்துட்டு போனதுக்கப்றோ ஆ ஹெச் ஆர் மேடமு நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டோ ஸார்டி்ல இருந்து அந்த ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணபோ ஸ்டாடீங்ல யாரல்லா இருந்தாங்ளோ நானு என்னோட ஃப்ரெண்டு மேரி அதுக்க அப்பறமேட்டா வந்துட்டு ஹெச் ஆர் அவுங்க நேம் அவுங்க வந்துட்டு அவுங்க வந்து ஒரு டாக் டரொட அ தங்கச்சி நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டோ
நா தா பத்து நிமிஷம் முஞ்சதுக்கு அப்ப நா போமாட்ட உனும் இதே மாரி அந்த கதையை கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ
செரி செரி ஓகே அஹ பேசலாம் அஹ அதுக்கு நடுவுல வந்துட்டு
ஓ போ நா ஒரு டாஸ் போட முடியலக்கா கோ
இல்ல இல்ல கால் பண்லா பேசலா
யோ நான் இப்போ பேசினுக்கேஹெப் பண்ணுங்க்கா எனனக்கா
பண்றே தம்பி பண்றே பண்ணாம அக்கா எங்க போயட போறோ பண்றே
உம்
ஆ என்னோட என்னோட அப்பா நடுவுல ஃபோன் பண்ண பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோ அது நல்லா அவர்கிட்ட
கோ சரிக்கா அவுங்க அப்பாவா சேத்து விடுவாங்க உங்கப்பா உடம்ப அப்ப எல்லாரு கூடயையு பேசலா எங்க அப்பாவயு சேத்து வுடுக்கா அவரு சம்பாதிக்க
ஏங்க அப் உம் அவுங்க அவரு ஏ எதுக்காக பண்றாரு அப்டின்றத கேட்டுட்டு நா வந்துட்டு நெஜமா பண்றே பேசலாந்தம்பி
ஓ ஓ ஓ எப்டி இருக்கு ஓ பத்து நிமிஷ பேசனா போதுங்க
அப்டிலா இல்ல தம்பி ஏங்கிட்ட பேசனும்ங்க நாங்கல்லா வந்துட்டு கால் எண்டு கட் ஆகுற வரைக்கு நாங்க பேசிட்டு தா இருப்போ அந்த டென் மினிட்ஸ்ன்றது நாங்க வந்துட்டு டைம் லைன் வெக்கவே மாட்டோ டைம் லைன் வெக்கவே மாட்டோ
ஓ அது நீங்கக்கா இதுவேற புதுசுக்கா புரிதாக்கா நா காலேஜ் படிக்கிறல டைம் காலேஜ் டைம் பாத்தீங்னே இருக்கு அதந்தால எல்லாமே டைமிங் தா
ஆ ஆ ஆ செரி செரி தான் பத்து நிமிஷம்ன்றது கால் கட் ஆகுற வரைக்கும் பேசுறது நல்லது ஏனா ஒரே ஆள் கிட்ட நமக்கு அந்த ரெண்டு நிமிஷமும் சேந்து முடிஞ்சிடும் ஒரு ஆள் ஏத்தலுமெ எக்ஸ்ட்ரா தேடாம
காலிங் டைம் எவ்ளோ நேரோ